ஹலோ ஆ சிஸ்டர் ஃபோன் பண்ணிர்ந்தீங்களா
ஆமா சிஸ்டர் அ பேசி ரொம்ப நாளாகுதேன் ஓகே ஓகே சிஸ்டர் சும்மா போர் அடிக்குதுல சும்மா பேஸ்
சேரி சேரி அதுவு மூணே முக்காலுக்கு புள்ளைங்க அழைக்க போகணு தூங்கிட்டே டைம் பாக்கவே இல்ல லேட்டா இப்பதா நாலு பத்துக்கு தா நாலு பத்துக்கு தா போய் கூப்ட்டே வந்தே
ம் பக்கத்துல தான சொன்னீங்க ஸ்கூலு
ஆ ஆமா பத் பத்து நிமிஷம் இருந்தாலு அதுக்கே கேக்குதுங்க எல்லா பாரண்ட்டு வண்ட்டாங்க நீய லேட்டுன்னு
ஆ எப்டி நடந்து போவீங்களா வண்டியில போவீங்களா ஓகே ஓகே ஓகே என்ன சாப்பாடு போட்டுக்கட்டு குடுத்துட்டீங்களா
இல்ல சிஸ்டர் கொஞ்ச நேரம் ஆகட்டும்ன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு உக்காந்துருக்கோ கொந்நேரோ ஆகட்டு நீ ஃபோன் பேசிட்டு வா உங்க ஃப்ரெண்டு கிட்ட அப்டின்னாங்க அ
நம்ம ஃபோன் எடுத்துட்டு வந்தாதா பின்னாடியே வந்து ஃபோன் ஃபோன்னு கேக்குறதே வேலையா இருக்கு இங்க ஃபோன்லா பாப்பாங்களா சிஸ்டர் பசங்க ஃபோன் பாப்பாங்களா
ஆஹா பாக்க மாட்டாங்க அதுக்கு பதுலா டிவில வந்து இது ஒய்ஃபை கனெக்ஷன்ருக்கு ஷாட்ஸ் எல்லா அதுல பாத்துக்குவாங்க பொம்ம படொ அ ஃபோன் தொட மாட்டாங்க சிஸ்டர்
ம் நல்ல பழக்கோ சிஸ்டர் இப்ப எல்லா சாப்பாடுனாலே சாப் ப்பாடுக்குடுகதுகு ஃபோன் குடுத்தாதா சப்பாடு எறங்குனுங்துங்க
இல்ல சிஸ்டர் அந்த பழக்கொல்லா கொண்டு வர்ல டிவி போட்டு உடுவ அப்ல்லனா வெளில வச்சு ஊட்டிடுவ
ஐயோ ரொம்ப சூப்பர் இது இத விட என்ன வேணுன்ருக்கு ஆ கரெக்டா வளத்துருக்கீங்க எனக்கு இங்க சாப்டு சாப்புறியா அப்டின் கேட் ட்டா போது ஒடனே ஃபோன் எங்க ஃபோன் எங்க ஃபோன் எங்கன்னு தேட்றதா வேலயாருக்கு
அ ஐய்யயோ அது எப்டின்னா என்னோட ஃபோன் எடுக்க மாட்டாங்க அவுங்க அப்பா வந்தா ஃப்ரீயா எடுப்பாங்க ஆனா அவுங்க அப்பா வரதே ராத்திரி ஒம்போது மணிக்கு தாங்கிறப்ப சாப்பாட்டு வேலையெல்லா முடுஞ்சுரு
ஓகே ஓகே அதுக்குள்ள ம் அ சாப்புட்றப்ப பாக்காட்டி கூட பரவால்லன் ட்ர சாப்பாடே பாத்து சாப்ட மாட்றாங்க சும்மா கொஞ்ச டைம் பாஸ் ஏன்னா நம்ம எப்போவுமே ஃபோன் யூஸ் பண்ணாம ஃபோன் குடுக்காமலே வளத்துற முடியாது ஒரு கட்டத் த்துக்கு மேல வேணுன்ற வேணுன்ற ஒரு இது வரு ம் ஒரு சுச்சுவேஷன் வரு அந்த டயத்துல குடுக்குற மாரிதா இருக்கூ இப்பதா எடை ல ஆன்லைன் கிளாஸ்லா வந்தது பாத்தீங்ளா கோ கோவிட் ஆம்மா அப் பல்லா பசங்க ஃபோன் யூஸ் பண்ணாத பசங்க கூட ஃபோன் யூஸ் பண்ற மாரி ஆயிடுச்
அதுக்கப்புறந் தா அதுக்கப்புறந் தா ஃபோன் யூஸே அதிகமானுச்சி
அதிகமாச்சு ஆமா அப்ப என்ன பண்ணாங்க பசங்க க்ளாஸ் பாக்குறன்ற பேர்ல க்ளாஸ பாக்காம போ ஃபோன் நோண்றது கேம் வெளாட்றது கான்சன்ட்ரேஷனே இல்லாம போயிடுச்சுல்ல அந்த டைம்ல ஆன்லைன் கிளாஸ்ல
ரொம்ப பிரச்சனையா அ தப்பானதயு அதுலே தா கத்துக்கிச்சுங்க
அதேதா அதேதா நல்ல விஷயமு செல விஷயொ ஆனா வந்து அது அவ்ளோ பெரிய நல்ல விஷயமா இருகாது குட்டி குட்டி விஷயொலா நல்ல விஷய கத்துப்பாங்க பெரிய பெரிய விஷயமா தப்பான விஷய கத்துக்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் அது ரொம்ப பெரிய மைனஸா இருந்துது என்னன்னா பேரண்ட்டுகிட்ட ஃபோன் இருக்காது அந்த ஒரு ஆன்லைன் க்ளாஸ்காகவே எல்லாரு ஃபோன் வாங்னாங்க இப்போ பாத்திங்ன்னா எல்லார் கையிலயுமே ஸ்மார்ட் ஃபோன் ஆமா எல்லார் கையிலேயு இருக்கு
து எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற மாரி ஆயிடுச்சி
ஆம்மா அந்த ஆன்லைன் க்ளாஸ் தா எல்லாத்துக்குமே காரணோ இப்போ
கண்டிப்பா சிஸ்டர் அந்த டைம்ல எல்லாரு நெனைப்பாங்க ஐயோ பசங்க படிப்பு வீணா போச்சி இந்த மாரி ஒரு மெத்தட் கொண்டு வந்துருக்காங்க ஆ ரொம்ப பெட்ரா இருக்குமே அப்டின் நெனச்சாங்க ஏண்டா அந்த க்ளாஸு அப்டின்ற மாரி ஏம் பசங்க வந்து ம் அது பிரைவசியா பிரைவேசி நம்மளே குடுக்குற மாரி ஆயிடுச்சுல ஃபோன் குடுத்து அவுங்க ஒக்காந்து அ ம்
நீங்க போய் ரூம்ல உக்காந்து படிங்க நாங்க டிஸ்டர்ப் பண்லன் சொன்னோன நம்ம ரூமுக்கு வர மாட்டோ அதுங்கப்
அதுதா சொல்றே அந்தா சொல்றே அ அது க்ளாஸ் பாக்குறோன்ற இதுல உக்கார வச்சுட்றோல்ல மின்னடி மாரி கெடையாது சிஸ்டர் இப்பல்லா பசங்க ஒரு ஏஜுக்கு மேல ஒண்ணுல்ல இப்ப எனக்கு மொபைல் சரியில்லன் சொல்லிட்டு நா மொபைல் வாங்குன அந்த பழைய மொபைல் நல்ல அத எனக்கு குடுமா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தா படிக்கிறா எனக்கு குடுமா நா வந்து மொபைல் பாக்குறதுக்கு யூடியூப் பாக்குறதுக்குன் சொல்லி புடிவாதம் பண்றாங்க அதுவு வந்து பக்கத்துலாம் மாரி யா யாரையாது பாத்துட்டாங்கன்னா அங்க பாரு அவுங்க அம்மா மொபைல வந்து அவுங்க குடுத்துருக்காங்க நீ குடுக்க மாட்ற நீ ல்லா ஒரு அம்மாவா அப்டின்னு கோவத்துல பேஸ் ருக்கற மாரி பேசுறாங்க
ஐயோ ரொம்ப கம்பேர் பண்றாங்க அவுங்க அம்மா பாரு இப்ப வந்து என் பெரிய பொண்ணோட ஃப்ரெண்டு் வந்து சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பா நா இவ கைல ஃபோனே குடுக்க மாட்டே ஆவ் ஏ அவ பாரு அவுங்க அம்மா ஃபோன் குடுத்து என்ட்ட பேச சொல்றாங்க எவ்ளோ ஃப்ரீயா வுட்டுருக்காங்க நீ ஃபோனே எடுக்குவ அது தப்பு பாப்பா எப்ப பாத்தாலு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க கூடாது பேஸ்லா ஏதோ டவு ட்ன்னா பேஸ்லா ஸ்கூல் ஸ்கூல்ல தா எட்டு மண் நேரோ ஆமா ஸ்
அத சேந்து பா ஆ இருந்துட்டு வரீங்க வீட்ல வந்து என்ன ஒரு எதாது ஹோம் ஒர்க்கு எதாது டவுட்ஸ்னா கேட்டுக்கலா அதுக்கே வந்து பயமாருக்கு பசங்க பேச ஆரம்பிச்சா அப்புற சும்மா ஜாலியா பேசுவோ அப்டியே ஃபோன் பேச வருங்க அப்புற மெசேஜ் பண்றேன்டி னு மெசேஜ் பண்ணுங்க அப்றோ மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறோ யார்வது காண்டக்ட் வரு அவுங்ககிட்ட பேசலாம் டே இப்டிதானே நா ஏன்னா நம்மளு இந்த மாதிரிலா தாண்டிதா வந்திருக்கோ நம்மளால அதெல்லா ஃபீல் பண்ண முடியுதுல்ல நமக்கு முன்னாடி அம் அம்மாலா வந்து அந்த மாரில்லா பாத்துருக்க மாட்டாங்க அதனால நம்ம பண்றப்ப அவங்க்கு தெரிஞ்சிருக்காது ஆன் இப்ப நமக்கு நம்ம ஜென்ரேஷன் வச்சி இன்னொரு ஜென்ரேஷன் பாக்குறப்
கண்டிப்பா கண்டிப்பா என் நாத்தனார் பொண்ணலா நான் திட்டுவேன் என்ன எப்ப பாத்தாலும் ஃப்ரெண்ட் கிட்ட பேசு எடுக்கீரிங்க போனை வைங்க கீழே அப்டின்னு சொல்லி ஏன் பொண்ணு பேசத பாத் பாத்து அதுங்க சொல்லுதுங்க அத்தை நாங்களாவது பத்தாவது வந்துதான் போனை எடுத்தோம் உங்க பொண்ணு பாருங்க மூணாவதுலேயே எடுக் குது நான் குடுத்தனாடி அவ ஃப்ரெண்டு தான் பேசுறா இவ எடுத்து பேசுறாளா அப்டின்னு இல்ல இல்ல இவ பேசல ஆமா தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஆமா ஆமா
அ செகண்ட் பொண்ணுதானே சொன்னீங்க என்ன படிக்கிறாங்க சூப்பர் சூப்பர் ம்
அதனால நான் தான் சொல்லுவேன் இவ பண்ணல இவ கண்ட்ரோலா தான் இருக்கா அவ ஃப்ரெண்டு தான் பண்ணிட்டு இருக்கா அதுவும் வாய்ஸ் மெசேஜ்லாம் பாத்தீங்கன்னா
பா அப்ப என்ன மீனிங்னா இப்ப நம்ம பசங்கள எப்படி வளர்க்குறோங்கிறதே முக் கியில்ல சிஸ்டர் அவுங்க வெளில போய் எப்டி வந்து அவுங்கல வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம எது வேணு எது வேணானு அவுங்க எப்டி சூஸ் பண்றாங்களோ அத வச்சு தா அவுங்க லைஃப் இருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க ட்டும் நல்ல பழக்க வழக்கமா இருக்கட்டு நம்ம சொல்லி கொடுத்தாலுமே வெளில போனா பசங்கள பசங்க பண்றாங்க நம்மளு பண்லாமே அப்டின்னு ஒரு தாட்டு வந்துருது அவுங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அந்த தாட்டு தா ரொம்ப பெரிய இதா போய் முடியுது நம்ப நம்மளதான் எதிரியா நினைக்கிறாங்க
ஆமா நம்ப தான் கண்ட்ரோல் பண்றோம்ல எல்லாரு நம்ம எதிரி யாரு அவங்கள கண்ட்ரோல் பண்றது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய விடாம பண்றவங்க தான் எதிரியாவே பாப்பால்லா யோசிக்கு அதுதான் நம்ம நறைய ரீல்ஸ் பாத்துருப்போம் அம்மா அப்பாவோட அந்த இதெல்லாம் வந்து மதிப் எப்போ தெரியும்னா அவங்க அந்த ஸ்டேஜ்க்கு வரும்போதுதான் தெரியும் ஆக மொத்தம் நம்ம வந்து பெஸ்ட்டா கண்ணுக்கு இப்ப தெரிய மாட்டோம்
ஆனா அவுங்களுக்கா ஃபுல் சாக்ரிஃபைஷன் போட்றது என்னமோ நம்மதா அவுங்க அவுங்க அப்பா வந்து எப்பயாவ்த் தா இருக்கோங்கறனால வந்தோன்னே நம்ம புள்ளைகள அதட்ட கூடாது சொல்லுவே செரி விடு செய்யி ட்டு
ஆமா அப்ப வந்து அவுங்க வந்து ஆ அப்ப அவுங்க வந்து ந சூப்பரா தெரியிறாங்க நம்ம வந்து புடிக்காம போயிட்றோ இல்லையா
ஆமா ஆமா இதுவே அவுங்க அந்த அவுங்கள எதாத் டிஸ்டப் பண்ற மாரி இருந்தா சத்த வந்து இதுங்கள பாறே இதுங்கள சொல்லு என்ன கொஞ்ச நேரோ டி வி பாக்க வுட சொல்லு அப்டிங்குவாங்க ஆமா
க்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதையு நம்ம தலைல குடுத்துட்டு போறதால இன்னு தப்பா தா போகு
அந்த பழக்கந்தா அந்த ஒரு எல்லார் கிட் டயுமு இருக்கு நம்பள கெட்டவளாக்கி வுட்டு அவங்கல்லா நல்லவங்களா இருக்குறாங்க
அதுதா லேடிஸ்க்கு அது எப்பவ்மே விதிக்கப்பட்ட சாபம்
அது என்னமோ உண்மதா தோ நேத்து ராத்திரியே பத்து ஆ சாப்ட்டே சிஸ்டர் லேட்டா தா இன்னைக்கு சாப்ட்டேப்பா ரெண்டு ரெண்டேஹால் ஆயிடுச்சி சாப்பிட
கால இருந்திருப்பீங்க அப்பற பசங்கள கூப்பட போறன் கெளம்பிருப்பீங்க சாப்ட்ருப்பீங்ளா இப்பதா நானு சாப்ட்டே
அய்யயோ என்னா இவ்ளோ லேட்டா மணி நால் ஆவ்து நால்ர
யே சொன்னனா அவுங்களுக் ரெண்டு வய்சாகுது அவ ரொம்ப அ வாலா இருப் பா அவம் சாப்பட உடுல தூக்கு தூக்குன் சொல்லி அழுதுட்டே இருந்தா தூங்க வெச்சிட்டு சாப்ட லேட் ஆயிடுச்சி
அய்யயோ ஸ்கூல் சேத்தா தா கொஞ்ச இதா இருக்கு சிஸ்
ஆமா இப்பதா ரெண்டு வயசாகுது எங்க கொண்டு சேக்கறது ஆ நமக்கு தா ஃபஸ்ட் ஸ்டேண்டட் சேக் கிறத்துக்கே கஷ்டமா இருக்கு இப்ப ப்ரீ கே ஜி னு வேற யூஸ்ப்பா அதெல்லா போட்டா நம்ம அதுக்கு ஒரு அமௌண்ட்டு சம்பாரிக்கணு போல
ஆமா ஆமா நா ப்ரீ கே ஜி எல்லா சேக்கல சிஸ்டர் எல் கே ஜி பால்வாடி விட்டே ஒரு ஆறு ஆ ஆறு மாசோ பால்வாடி விட்டே அதுக்கப்பறோ எல் கே ஜி இந்த ஆர் டி சொல்லுவாங்கல்ல கவுர்மெண்ட்டோடது அதுல போட்ட ஆனா அதுல கெடைக்கில
ஆ ஆ
ம் சேரின்ட்டு ரெண்டு பொண்ணு ஒரே ஸ்கூல்லே படிக்குதுங்க கொஞ்சோ ஒரு அஞ்சாவ்து ஆ மெட்ரிக்லேஷன்
ம் சரிங்க சிஸ்டர் சரிங்க சிஸ்
ஒரு அஞ்சாவ்து வரைக்கு நம்ம பேசிக் குடுத்துட்டோம்னா அதுக்கப்பறோ அவுங்க தேகில் பண்ணிக்குவாங்கல்ல படிச்சிக்குவாங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இது பால்வாடி வந்து எல்லாருக்குமே கொஞ்சோ பெஸ்ட்டா அமைய மாட்டிங்கிது இப் ப வந்து கிராமஸ் தீலா இருக்கறவங்கல்லா அந்த மார் இது பில்டிங் மாரில்லா வெச்சுல்லா பண்ணலைல எதோ யாரு வீட்லயோ பண்றாங்க அங்க போய்ட்டு நல்ல விஷயோ கத்துகிட்டா பரவால்ல ரெண்டு தப்பான விஷயத்த தா கத்துட்டு வராங்க
ஆமா ஆமா பக்கத்து பக்கத்துல ஃபேம்லி இருக் குறாங்க அவங்க பேசற வார்த்த இதெல்லா தா ஆமா
பயமாருக்கு பால்வாடி அனுப்பறத்துக்கு ப்ரீ கே ஜி லா நானு பெரிய பையன படிக்க வெக்கில அ சும்மா அ பசங்க கூட விளாடதா டேரக் ட்டா எல் கே ஜி தா போட்ட வீட்லதா இருந்தாங்க ம் அவுங்ளுக்கு பால்வாடிலா அழச்சிட்டு போல ஒன் டைம் கூப்ட்டு போன எல்லாரு சொன்னாங்கன்னு அங்க ஒன்னு எனக்கு சரியா படுல அதுனால அழச்சிட்டு போல
எ பெரிய பாப்பாவ கொண்டு போய் விட்டோ ஒரு நாள்தா விட்ட ஆனா வெளிலயேதா உக்காந்திருந்தா அவ கொஞ்சோ செல்லோ அப்பேலந்தே கொஞ்சோ டிலேவா பொறந்தா கொஞ்ச நாள் கொழந்த இல்லாம கொண்டு போனோ அவுங்க என்னப் பண்டாங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தோன்ன சொல்றாங்க என்கிட்டயு அவுங்கப் பாட்டயு நா பால்வாடி போ மாட்டே எங்க நாத்தனார் பொண்ணு பேர சொல்லி அவள மாரி அந்த ஸ்கூலுக்குதா நா போவேன்னு சொன்னா
ஆ அந்த ஏஜ்ஜிலே அதாது வந்து மூணு வயசு இருக்குமா
அ ரெண்ட்ர வயசு கரெக்டா
ஆ சரி சரி சரி
அப்டீன் சொன்னாங்க நாங்களு செரி ஓகே அதுக்கப்பறோ நாங்க கம்பல் பண்ல போய் விடல பால்வாடி விடல அவளுக்கு புடிக்கலங்கர னால அஅ ஸ்கூல் சேத்தப்ப எங்களுக் கு ஒரு பயோ என்னன்னா யார்கிட்டயு போய் இவ அட்டாச் ஆகல நம்ம கூடயே தான இருந்தா எப்டி ஸ்கூல் போக போறான்னு நெனச்சு ஸ்கூல் நாளைக் தொறக்குதுனா இன்னெக் கேக்குறோ பாப்பா அழுவாம போயிடுவியானா நான்தா சொன்னேன்ல ஸ்கூல்ல்லா போவ அழுவாமனு
ஆமா அதுதா ஆச்சிரியமா இருக்கு பொண்ணுங்க வந்து சீக்கிரமா டக்குன்னு அவுங்க புரிஞ்சுக்கிட்டு மாறிக்கிறாங்கல்ல அது பசங்கதா இப்ப வரைக்கு ஆமா இப்ப வரைக்கு பசங்க ரொம்ப மோசோ எ பைய ரொம்ப ஸ்கூல் கெளம்பணுனா அவ்ளோ கஷ்டமா இருக் எழுப்பி அவங்க இந்த ரெஸ்ட் ரூம்க்கு போய போ வச்சு அவன களம்பறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு எப் பிடி இத சேஞ்ச் பண்றதுனே தெரில எனக்கு
ரொம்ப கஷ்டமாதா இருக்கு சிஸ் ஸ்டர் முடில ஆனா இது ரெண்டாவது பொண்ண பாத்தீங்கன்னா பால்வாடி அன்ப்ச்சு உட்டுட்டே
ஆ வேற வழி கெடையாது என்ன பண்ண முடியு அது வந்து அது ஒண்ணுல்ல ஆ
அதனால மாமியார் பாக்க முடியாது சரி அமுச்சுவுட்டாதா நல்லதுன்னு சொல்லி அமுச்சுவுட்டோ அவளு ஆனா அழுகல அந்த அளவுக்கு அழுவல
அததா சொல்றே அதுதா நம்ம பொண்ணுங்களுக் கு பசங்களுக்கு ரொம்ப நறைய விஷயத்துல நம்ம டிஃபரன்ஸ் பாக்கலா நமக்கு நறைய விஷய த்துல வந்து பொண்ணுங்கதா ரொம்ப இதா இருக்குங்க சப்போர்டா இருக்குங்க கஷ்ட இல்லாம இருக்கு ஆனா பொண்ணுங்கள பாத்துதா எல்லாம் பயப்படுறாங்க என்னமோ
ஆமா பொண்ணு பொறந்துச்சா பொண்ணு பொறந்துருச்சு ஆமா
நம்மளையு வந்து இது பயமுறுத்தி விட்டு நம்மளையும் வ நம்ப தைரியமா இருப்போ பொண்ணுங்கதா சூப்பரா வளர்த்தலான் அப்படின்னு ஆனா பயமுறுத்தி விட்டுருவாங்க
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் சாப்பாடு போய் போடுறே ஆ ஆமாம்
ஓகே ஓகே சிஸ்டர் ஆ ம்
பாய்
பாய் சிஸ்டர்